ப்ரோ ஆ சமீப் ஆ கேக்குது ப்ரோ சமீபத் துல நீங்க எதனா எடத்துக்கு போயிருப்பீங்கள அதாது டூரு சுற்றுலா பயணோ அது மாரி எதனாந்தா சொல்லுங்க கேக்கலா
இல்ல ப்ரோ சமீபத்தில்லனா அதெல்லா ஒரு ப்ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அதுவ் வேலைக் போற்துக்கு முன்னாடி போனத்தா அதுக்கப்பமா நம்புளுக்கு இங்க ஒர்க்கே இது இது காம்டியான இன்சிடென்ட்டு இப்போதைக்கு டக்குனு எதூ வர வேண்டி நம்முள்க்கு டக்குனு
அப்டிங்ளா ஆ ஆயிருக்கு ப்ரோ நா வந்து மோஸ்ட்லி வந்து எ ஊர் சுத்ர ஆள்ளா கெடையாது ப்ஃபேம்லியோடதா ஊருக்கு போவே வீட்ல கூட்டு போவாங்க அ அந்த மேரி நாங்கல்லா ப்ஃபேமிலியா போம் போது பஸ்ல என்னாயிச்னா ஒரு தரவ டோலெட்லா இருக்கோலே டோலெட் போர்ட்டு
ஆமா
அந்த டோலெட்ல வந்து பஸ் நிப்பா ட்டுவாங்க எப்பயுமே, ஏனா அவங்க காசு குடுப்பாங்கலா என்னமோ செக் பண்ணுவாங்களா சம்திங் ஏதோ பண்ணுவாங்கனு நெனைக்கிற எப்பயுமே அது பண்ணும் போது என்னாயிடு ச்சுனா அந்த எடத்துல ஒரு குட்டிக்கொரங்கு ஒண்ணு இருந்துது நா வந்து எப்பயுமே ஜன்னல் சீ ட்தா எடுத்துப்பே என்னா நம்மளுக் கு வந்து எப்டின்னா உள்ள ரொம்ப புழுக்கமான ஆளு வாந்தி வந்துரு அப்டின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஜன்னல் சீட்டுதா எடுத்துப்பே ஜன்னல் சீட் எடுத்துகினா ப பக்கத்துலேயே இருந்தனா நாம்மளுக்கு எதனா வாங்கி வருதா இருந்தாலும் டக்குன்னு காத்து சத்தம் கேட்டதுனா இருந்ததுனா கூட ஜன்னல் தொறக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜன்னல் சீட்லதான் இருப்பேன் அன்னிக்கு என்னாச்சு நின்னச்சு வண்டி வண்டி நின்னு அப்புறமா வந்து தண்ணி புடிச்ச இருந்தேன் திடீர்னு என்ன ஆயிருச்சு எங்கேயிருந்து வந்தது எங்கே இருந்து வந்ததுன்னு தெரியல குரங்கு வந்துச்சு திடீர் னு
சரி
இரு என் கையில இருந்த வாட்டர் பாட்டில புடிங்கின்னு போயிடுச்சு அது வேற புடுங்கினு போயிட்டு என் கண்ணு முன்னாடி எதிர்க வந்து குடிச்சிகிட்டு இருக்கு தண்ணிய அது சொல்லி கொடுத்தாங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கனு தெரில மனிஷங்க குடிக்கிற மாதிரியே குடிக்குது ஆஹ் நல்ல நான் ஓபன் பண்ணி தான் வெச்சிருந்தேன் அந்த விஷயம் அதான் ஓபன் பண்றதுக்கு எல்லாம் தேவையில்லை தூக்கி அழகா குடிக்குது அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு இன்னடா இது யாரு சொல்லி கொடுத்துருப்பாங்க மனுஷங்க மாதிரியே குடிக்குது டா அது மனுஷங்க மாதிரியே குடிக்குது அப்படின்னு நினைச்சு எனக்கே ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சி என்னடா இது இப்படியல்லாம் குடிக்குது நான் நினைப்பேன் இந்த மாதிரி நம்ம டிவில பாக்கறதெல்லாம் வந்து டிஸ்கவரி சேனலெல்லாம் பாப்போம் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் இதெல்லாம் நான் நான் நடிச்ச சின்னவயசுல ஸ்கிரிப்ட் இல்ல ட்ரெய்னிங் குடுத்துருப்பாங்க நம்ம மோ மோஸ்ட்லி பாத்தது குரங்குங்கதான் அது சர்க்கஸ்ல தான் இருக்கும் அதுக்கு ஆல்ரெடி இது அவங்களே ட்ரெய்னிங் குடுத்து ப்பாங்க அதனால சரி ஸ்கிரிப்ட் எழுதலாம் போல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்படினா நம்மளுக்கு நேச்சுரலா நடக்கும் போதுதான் தெரியும் அதாவது இப்படி எல்லாம் இருக்கும் க்குமா
அதான் இப்போ வீட்ல வளர்க்குறாங்கிபக்கத்துலல்லையா நாய்ங்க கூட நாயங்க வளர்ப்பாங்க இல்லையா சோ அதெல்லாம் ஆமா சாப்பாடு நம்ப வந்து அதான் சொல்லுவாங்க ஏகப்பட்ட சேனல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியால பார்ப்பீங்க இல்லையா தே அதுக்கு வந்து கையில் நம்ம வந்து இந்த பக்கம் வந்து பிஸ்கெட் வச்சு இந்த பக்கம் வந்து சிக்கன் வச்சுட்டா கை கை மூடிட்டு கரெக்டா வந்து எது வேணும் சொ அதுவே சூஸ் பண்ணும் அது பிஸ்கெட் வேணானசொல்லிடும் பிஸ்கெட் வேணான்டு சிக்கன் சூஸ் பண்ணும்
அதுதான் அது வந்து அதாவது கொஞ்சம் ட்ரெய்ண்டா இருக்கும் அதே மாரி ம் சென்சபிளா ட்ரெய்ண்ட் இருக்கும் அது இன்னானா அது சின்னதாருக்கும் வாட்டர் பாட்டில் சைஸ் கூடைய்ல எப்புற்றா தூக்கிருச்சு எனக்கு ஒரு சந்தேகம் அது வாட்டர் பாட்டில் சைஸ் கூட இல்லயடா தூக்குனா கூட எப்டி தூக்கும் அந்த வெயிட்டை சின்ன கையை வச்சிட்டு ஏன்னா ச் நம்ம நெனைச்சத விட அந்த காட்டு மிருகங்கள் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு ஆனா சின்னதா இருந்தாலு இன்னு ரொம்ப ஸ்ட்ரென்தா அந்த மாரி எனக்கு ஒரு ஃபன்னி மூமெண்ட் தந்தது ப்ரோ அதுதா நீங்க எதனாருந்த சொல்லுங்க பாக்கலா
எனக் ஃபன்னி மூமண்டு டக்குனு எது சொல்னலியா இல்ல எதுவு வர்ல பட் ஆனா என்னானா வீட்ல இருந்து நம்மளுக் வந்து சொல்லுவாங்கல்லயா மல்லிகப்பு சோப்பு ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வாஸ் சொல்லுவாங்கல்லயா நம்பள வந்து அவுங்க சொல்றப்போ அத கவனிக்க மாட்டோ ச் உக்காந்து போன் நோண்டிட்டு ஏதோ யூஸ் பண்ணிட்டு வப்போ சேரி சேரி போடானு அவுங்க ரிவி இன்னோரு டைம் கத்துரப்போ நம் கிளம்பிடுவோ நம்ம என்னா பண்ணுவோ பட் எதுவு கேட்டுருக்க மாட்டோ அந்த டைம் யோசிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி பண்ணிட்டு வந்திருப்போ அங்க போன அப்பறோ எதோ வாங்க சொன்னாங்களே ஏதோ வாங்க சொன்னாங்கனு யோசிப் அதுக்கப்பறோ திருப்பி வீடு ஃபோன் பண்ணா அவுங்க கட் பண்ணிடுவாங்க அவுங் ஏன்னா அவுங்க சொல்றப்ப நம்ம கேட்கல அதா அவுங்க சொல்றப்ப நம்ம கேக்கல இப்ப நம்ம கால் பண்றப்ப அவுங்க எடுக்
கடக்காரர் வேற என்னாப்பா வேணு என்னாப்பா வேணுனு கேட்டுட்டுருப்பாரு ஆஹ் அந்த மாரி சேரிய இன்சிடென்ட்ல்லா நடக்கு கமெடியா
ஆமா நம்ம சின்ன வயசுல பண்ணிருபோல இப்போ கை கையிலே காசு குடுப்பாங்க எடுத்துட்டு போய் நமக் போகுவோ பட் ஆன வர்ரப்
சில நேரத்துலத சில நேரத்துல கடைய்க்கு போம் போது போன் நோட்டிக்கின்னே போவோ காசு குடுத்துருவோ ஐநூறுவா அறுநூறுவா காசு குடுத்துடுவோ கணக்குகிணக்கு எதுவுமே பாக்காம வீட்டுக்கு எடுத்
ஏன் இதுல ஏ இதுல ஒரு நீங்க சொன்ன மாரி இருக்கு சொன்னா நம்ம பஸ்சுக்கு போவோ இல்லயா பஸ்ல ஏறி எங்கயாது டிராவல் பண்ணுவோ கரெக்டா சேஞ்ச் இருக் க்காது நம்ம கைல நம்ம கிட்ட ஒரு ஐநூறு ரூபா இருக்கு இல்லன்னா அதுக் தேவவ அந்த இப்ப டிராவலிங் தேவ ஒரு எரநூறுபா இருக்கு எரநூத்தி சில்ற இருக்கு பட் நம்ம கிட்ட எர ஐநூறுபா சே சேஞ்ச் இருக்காம ஐநூறு இக்கு பட்டு பஸ் கண்டக் என்ன பண்ணுவான் சேஞ்ச் எல்லாம் கொடுத்துருவான் அதுல ஒரு அம்பது அறுபது எல்லாம் கரெக்டா எல்லாமே கொடுத்துருவான் ஆனா அந்த அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய் மிச்சம் இருக்கறத தரவே மாட்டான்
தொல்லையா இருக்கும் அதான் ஒரு ரூபா தானே அப்புறமா தரேன் அப்படின்னுவாரு இறங்கும் போது தரேன்னுவாரு
தர வேணமா இறங்கும்போது பாத்தா கூட்டமா இருக்கும் ஆ நம்மளும் மறந்துருவோம் ஒரு டைம் நம்ம தூங்கிட்டோம்னு வச்சுக்கோ ஆமா அது இல்லாம லாங் டிராவல்ல இருக்கும்ன்னு வச்சுக்கோங்க லாங் டிரவா இருந்தா நம்ம விடுவான் ஆ அவனே வந்து குடுத் கொடுக்கவும் மாட்டான் வந்தா கொடுத்துடலாம் இல்லை னா நம்மளுக்கு நிறையா ஐடியால்லாதான் இருப்பாங்களே அதெல்லாம் ஏகப்பட்ட டைம் நான் வந்து நாப்பது அம்பதுன்னு ஏகப்பட்ட விட்டுருக்கேன் பஸ்லயே அதுவும் நம்ம கண்ணுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சே அவன் நம்ம கிட்ட கொள்ளையடிச்சிரான்
அதுதா கண்ணுக்கு தெரிஞ்சே கொள்ளையடிச்சிருக்கா அதுவு நம்ம சில சி ஆ நெறைய தடவ ஆயிருக்கு பஸ்ஸு ரொம்ப கூட்டமா இருக்கு நம்மலா காசு குத்துருவோ
கேக்கவு முடியாது அது பெரிய ஆளுகெல்லா கொஞ்ச கேட்டுப்பாங்க ஏ வர்றப்ப இந்த பக்க வரப்போ அந்த பக்க வரப்போ சேஞ்சு சேஞ்சுன்னு கை நம்ம நீட்டுவோ அமா ஏ இரு
இருப்பா இருப்பானுவாங்க
சின்ன பசங்கனாலே கத்த ஆரம்பிச்சிருவா
ம் ம் அதா அது நம்மளுக்கு கேக்கறதுக்கு ஒரு மாரி இருக்கு
கீழ சரி இப்ப ய போறப்போ பஸ் எறங்குனப்போ வாங்கிக்லானு
நம்மளு நம்ம நம்ம ஒரு ஒர்க்குல போயி்டுவோ அதா நம்ம ஒரு இதுல டென்ஷன்ல
நம்ம பாட்டுக்கு பஸ் எறங்கிட்டு அப்செட் ஆயிரோ
அததா நா வந்து மோஸ்ட்லி வந்து கடைக்கு போகும்போது என்னா பண்ணுவன்னா ஃபோன் நோண்டிகிட்டே போவே இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசிட்டு போவே அதாது ஐநூறுவா ஆறுநூறுவா குடுப்பாங்க வீட்ல இதெனா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ட்டு நம்மளுக்கு வந்து எரநூறுவா ஆயிருக்கு எரநூத்தம்பதுருவா ஆயிருக்கு அந்த சில்ரய வந்து நா பாக்காம அவர்கிட்ட இருந்து அப்டியே வாங்கிட்டு வந்துருவே வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போனதுகப்புறமாத் தா தெரியு ஏன்னா அந்த கடைக்காரங்க வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு நிறைய எப்படி சொல்றது நம்ம வர்ற நேரமா ஒரு அஞ்சாறு பேர் வந்தாங்கன்னா கணக்கு பட்டுப்பட்டுன்னு பாத்து குடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு
ஹ வந்து சில நேர நம்மளுக்கு தெரிஞ்சே நம்மளே தப்பு பண்ணிரோ
அஹ் நம்ம தப்பு பண்றதுலா இருக்கு பிளேம் பண்ண முடியாது அதாவது நா என்ன சொல்ல வரேன்னா ஒரு அஞ்சாறு பேரு நிக் கிறாங்கன்னா கரெக்டா கணக்கு பண்ணி குடுக்கணு அதாவது அவுங்களே அந்த நேரத்துல வந்து கணக்கு பண்ணி குடுக்க முடியாம அவுங்க கொஞ்ச கம்மியா தரலா கொஞ்ச அதிகமா தரலா நா என்ன பண்ணுவே அத பாக்காம எடுத்துனு வந்து வீட்டுக்கு எடுத் துட்டு வந்ததுக்கு அப்புற
உ அஹ் நீங்க சொன்னத பார்த்து யோசிச்சா ஒரு ரீசன் என்னன்னா ஒரு டிராவல்லு போலா லாஸ்ட் வீக் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு டிராவல் அஹ் வாட்டி போய்ட்டு லாங் டிராவல் போயிட்டு வந்த அங்க வந்து ஒரு பைய அந்த ஊர் அந்த லோக்கல் பைய பஸ் ஏறுனா பட்டு ஃபோனை எடுத்து அவ கையில காசு இல்லை ஃப்ரெண்ட் யாரோ காசு போடணுமா பட் ஆனா அவன் ஃபோன்ல ரீசார்ஜ்ஜு காலியாயிடுச்சு அந்த கரெக்டா ஒரு பன்னெண்டா முக்கா கு ரீசார்ஜ் காலியா இருக்கு ஆனா பட் அவ பஸ் ஏறுனது ஒரு ஒன்ற மணிக்கு ஏறி இருக்கா பட் அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி காசு போடணு ஸ்கைப் இப்பல்லா எல்லாமே கையில காசு வச்சிருக்க மாட்டாங்க ஸ்கேனிங்கும் இருக்கு பஸ்ல ஆமா சோ அதனால அவ அதை வச்சு பேஸ் பண்ணி செரி ஏறி இருப்பா பட் ஆனா அவனுக்கு ரீசார்ஜ் ஆனது தெர்ல பஸ்ல ஏறி அவன் ஸ்கேன் பண்ணிட்டான் ஸ்கேன் பண்ணி அவன் ஃப்ரண்டுக்கு அனுப்புறான் அஹ் சுத்தி என்னடா சுத்திட்டே இருக்கு இந்நேர ட்டு இருக்கு அவன் கண்டக்டரு வந்து ரெண்டு நிமிஷ ஏன்னா அது அவுங்களுக்குமே பேமெண்ட் வந்து டூ மினிட்ஸ்குள்ள டைம் அவுட் ஆயிடும் அவுங்க பே அவுங்க டிக்கெட் குடுத்து துட்டா ரெண்டு நிமிஷத்துக்கு மேல டிக்கெட்டு வந்து அந்த சுத் சுத்திட்டே இருக்கும்ல பேமெண்ட்டு டைமிங் கூட தருவோ இல்லையா அது ஆயிடுச்சுன்னா டபுள்லா கட்டணு நீங்க அதுக்கு டிக்கெட்டே நூறு ருபா அந்த அவனுக்கு ஆமா அதுக்கு இல்லன்னா எரநூறு ரூபா குடுத்து வாங்குற மாரி ஆயிடு அப்போ கடைசியில பாக் பக்கத்துல நா எழு இன்னொருத்தர் இருந்ததுனால எங்கிட்ட கால் பண்ணி அஹ் அந்த ஃபோன் பண்ண சொல்லி அப்புடி ஆத்தர இல்ல இந்த மாதிரி எல்லா ஆகுது முடியுதுன்றதை விட தெரியமாட்டேங்குது
ஆமா ஆமா சில பேர் அது மறந்துடுவாங்க ஆனா அது ஒரு நாள் முன்னாடியே அவுங்களே கால் பண்ணு போதே வரு
அனுபவிப்ப அனுபவப்பட் இருக்கே கடைக்கு போயிடுவே ஸ்கேன் பண்ணிடலான்னு பட் ஆனா நெட் கேல்காது ஆல் திஸ் எல்லாம் வாங்கிருப, பில்லு போட்டுருப்பாங்க அது நம்ப ப்ச் போன உடனே ஸ்கேன் பண்ணி நெட் இருக்கான்றத பில் இருக்கா எல்லா அமௌன்ட் இருக்கா நமகிட்ட செக் பண்ணி நம்ப போட்ருந்தா பரவால்ல நல்லா பில்ல எல்லா போட்டுருவாங்க கைய்ல எல்லாமே அவங் குடுத்துருவாங்க அப்போ ஸ்கேன் போ ஆகாது
இதா நம்ம மறந்துடுவோ அதுதா அது நம்ம மறந்துடுவோ அதே மாதிரி நானு என்னா வொன்னொன்னா போன் நோன்டிகுனே அந்த மாரி சில்ர வாங்காம கம்மியா வாங்கினு வந்துடுவ ஒரு ஒரு டைம் அதுவு கம்மியா வாங்கினு வந்த உடனேல்லா சில்ற கேட்க மாட்ட அது ஆயி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில வந் இது ஆமா நீங்க நா அவனுக் ஐநூறுவ குடுத்தனே அது இன்னா பாய் ச்சு சேஞ்சு இரநூறுபா தா எடுத்துனு வந்து ஆ எங்க பில்லனுவாங்ங நம்ம வந்து மண்டையை கொழப்பிட்டு வங்கெங்கடா போன நம்ம அப்டினு சொல்ட்டு நா இன்னைக்கு போனோ நம்ம நம்ம டய்லியு தானடா போறோ ஆ அதுதா அப்புறமா வந்து கணக் கணக்கு போட்டு பாத்தா நூறுபா கொறையுற ஐநூறுபா அ அன் அம்பது ரூபா கொறையு ஆமால நம்ம அன்னிக்கே கணக்கு பாத்து வாங்கிருக்கணு அப்டின்னு திருப்பியு அந்த கடக்காங்கிட்ட போய் கேட்டா நீ அன்னிக்கே வாங்கியிருக்ப்பப்பா அப்டின்னு சொல்லுவாங்க ஒன்னு கேக்குறதுக்கு ஒண்ணு இல்ல அந்த மாரி நம்ம
இது வந்து சி அதெல்லா இருந்து செக் பண்ண முடி இது வெறு நூறுபாய்க்கெல்லா அவல்லா நீதா பாத்துக்கணு
அதேதா நம்ம கேர்லெஸ்னஸ்னால அம்பதுருவா அறுவதுருவா நம்மளே நிறைய தடவ தொலைச்சிருக்கோ நீங்க சொன்ன மாரி கூட நா பஸ்ல போம்போது ஒருத்தர் வந்து இன்னானா அவர் வந்து ஜி பே ஸ்கேன் பண்றாரு அவர் கண்டக்டருகிட்ட வந்து ஸ்கேன் ஆவல அதாவது வந்து அவர் ஸ்கேனர்ல வந்து என்னமோ இஷ்யூ இருக்கனால அவர் பண்ண முடிய சரி அவர் எங்கிட்ட கேட்டாரு அப்ப எங்கிட்ட கைல காசு இருந்தது கையில காசு இருந்ததுனால சரி டிக்கெட் இரநூறுவா தான் ஆவும் அப்படின்னுடனே சரி நான் குடுத்துட்டேன். நான் வந்து உங்களுக்கு ஜீப்பேல அம்சி வுட்டுறேன் இல்லன்னா என் ஃப்ரெண்ட் அமுச்சு விடுவாரு எந்து இஷூுவா இருக்கு அப்படின்னவுனுே அவர் ஃரெண்டுக்கு போன் பண்ணி அவரு அமுச்சி விட்டாரு எனக்கு ஜீப் அமுச்சி வுட்டுறே நா கைய்ல இருக்கிற காசு குத்துட்டே ப்ச் இந்த மாரி அவங்க வந்து கைல காசு
அது அது சில அதா சொல்லுவாங்கள இந்த இன்ட்ரோஓட்டு இன்ட்ரோஓட்டு எக்ஸ்ட்ரோ ஓட்டுன்னு பக் பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசறதுக்கு கூட கஷ்டப்பட்டு பேசுவாங்க பாத்தீங்களா அந்த மாரி இருக்கும்போ இந்த மாரி சுச்சுவேஷன்ல ரொம்போ கஷ்ட
ரொம்ப கஷ்ட இந்த இன்ட்ரோ இந்தா இந்த இன்ட்ரோவர்ட் இதெல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ரொம் ப பேசுறது ஒரு மாரி வெக் வெக்கமா இருக்கு எப்டி பேசுறது எப்டி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம
அதுக்குள்ள டெஸ்டினேஷனே வந்துரு ஆமா நம்ம ஏறி எறங்கற எடமே வந்துரு ஆ அதெல்லா எனக்கு நடந்திருக்கு இந்த மொபைல்ல அ மொபைல் தவ காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போறப்போல மொபைல்ல சார்ஜே இருக்காது. பக்கத்துல ஒருத்தங்கிட்ட மொபைல் சார்ஜ் இருக்கு அது பவர் பேங்க் இருக்கு அது வாங்கலானா ஆ க அது ரொம்போ சங்கட்டப்பட்டுட்டு கேட்கலாம் பாக்குறோ அத சரி பரவால்ல வேணா பாத்துக்கலா அப்டியே மூட்டு எறங்கிழுவ
ம் அவங்களே சரி கேட்டிருக்கலாமப்பா அப்படின்றவுக்கு அவங்கள கேக்குற அளவுக்கு வந்து நம்ம இல்
இல்ல கேட்டா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க பட்
ஹ்ம் சோ ஒரு மாரி இருக்கு அதாவ்து அவங்கள சொல்லுவாங்க கேட்டே இருந்திருக்கலாம்பா நீ எங்கிட்ட அப்படின்ற மாரி அது ஒரு காமெடியா வந்திருக்கும் அதான் சரி ஃப்ரோ பாக்கலா